ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுப்பா
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்ப தா சாப்புட்டு வந்த
என்ன சாப்ட்டீங்க
சாதமு பச்ச மெளகா போட்டு கடஞ்ச பருப்பு சொல்லுவாங்கல்ல
ஆமா
சாம்பார் அது செஞ்சிட்டு சண்டே எடுத்த மீன் இருந்திச்சி மசாலா போட்டு வச்சிருந்த
அ
செரி அத இன்னக்கி காலி பண்ணிலா நேத்து முந்தாநேத் த்து செய்லா செய்லா சொல்லிட்டு செய்யவே முடியல
அ
செரி இன்னைக்கு அத செஞ்சிடலாண்ட்டு நா அத ஃப்ரை பண்ணிட்டு வச்சுட்டுருக்கேங்க
சூப்பருங்க காலில டிஃபன் எதுவு சாப்பிட காலேல எடுத்தோட சோறு சாப்பிட்டுக்கிறீங்க சாதோ எடுப்பீங்கள எப்பவுமே காலையில
இல்ல கலையில மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க அதிகமா அண்ட் இவருக்கு இ அது வேணுன்றதுனால சாப்ட்டாரு இன்னைக்கி மீன் ஃப்ரை போடுனா காலையில சாப்பிட்றேண்ட்டு
ம் ம்
சாம்பார் சாதோன்னா எங்க வீட்ல ரொம்ப பிடிக்கு
ம்
அதனால
அந்த சாம்பார் சாதோன்றது கிள்ளு சாம்பார்ன்னு சொல்லுவாங்கள அதுங்களா
ஆ அது மாரிதா இது பச்ச மெளகா போட்டு கடை வாங்கன்னு சொல்லுவாங்க
ஆ அதுதா இதுதா கிள்ளு சாம்பார் தா வந்து மொளகாத்தூள் இல்லாம வெறு மஞ்சளா வரு அந்த கொழம்பு அ ப பருப்பு டேஸ்ட்லயே இருக்கு அவுங்க தாளிச்சு கொட்டுனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அந்த சாம்பார் ஆமா ம் அதுதா கில்லி சாம் ஆ
கடைசில காஞ்ச மெளகா கில்லி போட்டு கூட செய்வோ இப்போ வந்துட்டு பச்ச மொளகா பருப்புலேயே போட்டு வேக வச்சு கடஞ்சிட்டா
ம் ம் அததாபா சொல்லுவாங்க கிள்ளு சாம்பார்ருனு வாங்க இத காஞ்ச மெளகா போட்டு லாஸ்ட்டா கடஞ்சு போட்றதோ இல்ல அப்டியே தாளிச்சி கொட்டுறதுக்கு ரெண்டு காஞ்ச மெளகா போட்டு கடையறதுக்கு ரெண்டு பச்ச மெளகா போட்டு டது மொளகா தூள் இல்லாம மொளகாத்தூள் மஞ்சள்த்தூள் தெரியாது தூள் போடாம அ வெறும்னே பச்ச மொளகா காஞ்ச மொளகா ஃப்ளேவரில க கடைஞ்சு சாப்பிட்றதா வந்து கிள்ளு சாம்பாார்னுவாங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டு நீங்க சொன்னது வந்து ஃபிஷ் ஃரை தா
ஓ
ஆமா பெஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை இல்லனா சிக்கன் ஃப்ரை ஃப்ரை பண்ணும் போது இந்த சாம்பார் மட்டு வச்சுட்டு ஒரு ரைஸ் மட்டு வெச்சுட்டு சாப்புடுங் பாருங்க சூப்பராகருக்
அதுக்கு தாங்க அந்த மாரி செஞ்சுட்டே இன்னைக்கி
நா சன்டே கண்டிப்பா நா இது செய்ய போறேங்க நா குட இந்த
சண்டேல கொழம்பு வைக்கிறத விட்டுட்டு ஏ இதையே செய்ரிங்க
இல்லிங்க ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு இதுதாங்க புடிக்கு சாம்பார் செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணி கொத் ட்டா கம்முன்னு சாப்புடுவாருங்க யார்ர பேசுக்கு பே மாட்டேங்க இந்த கொழம்பு செஞ்சாதா ஏழு கொற சொல்லுவாங்க இது செரியில்ல அது செரியல இப்புடி பண்ணியிருக்கணு நா அப்புடி பண்ணியிருக்கணு ஃப்ரை பண்ணி குடுத்துட்டா எதுன் சொல்ல முடியாது கம்முன்னு சாப்ட்டு அது சாம்பார் வச்சு சாப்ட்டு எழுணு
ஓ ஹோ இப்ப ஃப்ரைக்கெல்லா என்ன மசாலா போடுவே
நானுங்ளா ஃபிஷ் ஃப்ரை இருக்குலி ங்களா இந்த பட்டர் பட்டர் ஃப்ளைன்னு ஒண்ணு வரு அது மட்டுதா கொஞ்சோ மிக்ஸ் பண்ணிப் இப்போ மத்தபடி வீட்ல தா எல்லாமே அந்த மொளகாத்தூள் தனியாத்தூள் அ மஞ்சள்த்தூளு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொஞ்சோ அரைச்சி மொளகாத்தூள் கொஞ்சோ மொளகாத்தூள் வீட்டு மொளகாத்தூள் கொஞ்சோ போட்டுப்பே இதே கொஞ்சோ தயிரு எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணிட்டு அ ஃபுல்லா தடைவி நல்லா தடைவி உட்டுட்டு எலுமிச்சச்சாரு கொஞ்சமா லைட்டா அப்டியே புழிஞ்சு உட்டுட்டு உட்ருப்பே ஒரு மணி நேரோ விட்டுருவே இப்போ எட்டு மணிக்கி ஒம்பது மணிக்கி எடுத்னு வந்து கொத்தாருன்னு வச்சுருங்க அ பத்து மணிக்கிதா அத வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம பண்ணிட்டு பதினொன்ர மணி வரையு நல்ல ஊற வச்சுருவ ஒன்றர மண்நேர நல்ல போட்டு வன்ட்டு அதுக்கப்ற இல்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா வந்து ஃப்ரீசர்ல வச்சிருதுங்க நல்லா போட்டுட்டு டக்குன்னு கெட்டி ஆகணுன்னா ஒரு அர மண்நேரத்துல எடுத்துருங்க வெளிய அழகா புடிச்சிட்டுருக்கு அந்த இதெல்லா வந்து அப்டியே புடிச்சிட்டு இருக்கு அதுல டைட்டா நீங்க அந்த நேரத்துல நீங்க கரெக்டா எண்ணெய்ல போட்டு எடுங்க பாரு உதுரவே உதுராது சம்ம டிப்ஸ் இது நெஜமாவே டிஃபன் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்க உள்ள இப்ப ஃப்ரீஸ்சர்ல வச்சுகுன்னா அர மண்நேரோ போது டக்குனு ஃப்ரீஸ் ஆயிடு அது அர மண்நேரோ போது எடுத்துருங்க இப்ப நீங்க வெளியே நார்மலா வைக்கிறீங்ளா ஒரு மண்நேரோ உடுங்க டைட்டாயிட்டுக்குள்ள ஓ ஒரு மசாலா ஒரு மசாலா ஒட்டாது ஒர்மார் டைட்டாயிட்டுக்கு அப்டியே எடுத்து அப்டே எண்ணய்ல போட்டு போட்டு எடுங் பாருங்க சூப்பராருக்குதுங் ரொம்ப டேஸ்டாருக்குது ஆ இது குறையருதுல்ல அந்த உதிர்துல்ல அந்த மசாலல்லா வெளிய வர்றதுல்ல எண்ணெய்ல நீங்க எண்ணெயில போட்டு எடுத்தாலு நல்லாருக்கு தவால போட்டு எடுத்தாலு நல்லாருக்கு ரெண்டு தட தவால ரொம்ப நேராகு இப்ப நா எண்ணெயில போட்டு எடுத்தர்றதுங்க
நானு எண்ணெய்லலா போட்றதே இல்லப்பா எப்பயுமே தவா ஃப்ரை தா
ம் ம் ம்
ஏன்னா தவா ஃப்ரை நறைய பேரு பொக வரு ம் காரோ காட்டடிக்குனு சொல்லுவாங்கல்ல அதுவே சிம்முல வச் சே செஞ்சு பாருங்க தவா ஃப்ரையி காட்டல்லா அடிக்காது அந்த ஃபுல்லா ஃப்ளேம்ல வெச்சா மட்டுந்தா காட்டடிக்கு
செரி சிம்ல வெச்சற்றீங்க நல்லா எண்ணெ ஊ த்துறீங்ளா அந்த தவால நெறைய எண்ணெ ஊத்துறீங்ளா
நெறையெல்லாங் கெடயாது சும்மா ஒரு ஸ்பூன் ஒன்ற ஸ்பூன் அவ்ளோதா
ஆஹா
தவா ஃப்ரைக்கு அதிகமா எண்ணெய் இழுக்காது எண்ணெயே தேவெல்ல சொல்ல போனா
ஆ
ஒ சும்மா ஒரு கொஞ்சமா இது பண்ணிட்டு சிம்ல லைட்டா அதாவ்து கருகாம இருக்கணு ம சலான்றதுக்காக கொஞ்ச எண்ணெ வெப்பாங்க அவ்ளோதா
அப்பிடிங்ளா சேர் சேர் சேர்
அது டேஸ்ட்டே வேற நீங்க டீப் ஃப்ரை பண்ணா அந்த மசாலா அந்தளவ்க்கு டேஸ்ட்டு வராது
ஆ
தவா ஃப்ரை வறுக்கும்போது ரெண்டு வெங்காயங் கூட கட் பண்ணி பொடி பொடியாக வெ ச்சிட்டு சும்மா ஒரு ரெண்ரெண்டு தூவி அதுல சாப்ட்டு பா சூப்பரா இருக்கு கருவேப்பில்ல வெங்காயத்தோட
ம் ம் ம் அரும அருமங்க கரு ஆனா எங்க அக்கா அப்டிதா செய்வா அவதா ஃபிஷ்ஷு ப பேன் ஒன்னு வெச்சுருக்ரா ஃபிஷ்ஷு ஷேப்ல ஷேப்லேய வந்து ஃபிஷ்ஷு ஷேப்ல இருக்கு அது
ம்
அவ வெச்சினுக்கிற பேன் பெருசா இருக்கு ஃபிஷ்ஷு ஷேப்ல இருக்கு அதுல வந்து ஒரொரு ஃபிஷ்ஷ அப்டியே வெச்சுருவா பாருங்க மூடி வுட்ருவா அத கொஞ்ச நேர் த்துல அப்டே சூப்பரா இருக்குங்க அது
ம்
சம்மயா இருக்குங்க
பரவால்ல
ம் ஃபிஷ்ஷு ஃப்ரைனோனே எனக்கு ஞாபகோ வந்துச்சுங்க ஃபிஷ்ஷு சாப்பிண்ணும் போல இருக்குங்க
அப்டியா
ம்
எங்க வீட்ல இப்பதா ஞாபக் வருது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாய்னந்து குடுத்தத மறந்தே மறந்துட்டு ப த்து நாளு ஆயிட்ருக்கோ அப்டியே எடுத்து ஃப்ரிஜில போட்டோ
ஆ
அதாவ்து நைட்டு வெளிய போயிட்டு வந்டோ மீனு சாய்ந்தரோ வாய்னந்து எங்கிட்ட அவுரு சொல்லவே கெடயாது நைட்டு வெளிய போய் சாப்புட்டு வந்தப் பாக்குறே பதினோரு மணிக்கு அப்டியே இருக்க அந்த கவர்ல என்னதுன் கேட்டா ஃப்ஷ்ஷீ வாய்ன் வந்தனு வாயின் வந்து சொன்னாதானப்பா சுடா சாப்பறதுக்கு
ஆ
நைட்டெல்லா வெளியே ஃபுல்லா சாப்டுட்டு வந்ட்ட பின்னாடி அத என்னா பண்றதுன் தூக்கி ஃப்ரிஜுல போட்டே இப்ப வெரிக்கு அது ஃப்ரிஜிலேதா கடக்குது ஒரு கால் கிலோ இருக்கு நெனைக்கிறே ஃப்ரை ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தது
ஆ அதுதாங்க நானு அப்டிதா இப் இப்ப ஃப்ரிஜ்ஜு எந்து ரிப்பேர் ஆயிட்டுக்குதுங்க நா ஃப்ரிட்ஜ் இப்ப யூஸ் பண்றறதில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசோ ஆச்சுங்க ஃப்ரிட்ஜு அது எத்தனு போய் போட்டாரு எங் வீட்டுக்காரு வேணா நீ யூஸே பண்ணாதென்ட்டு
ஆ
அது புதுசா வாங்குனாதாங்க இதுக்கு மேல பக்கத் வீட்ல தாங்க வெச்சு யூஸ் பண்ணிட்ருக்கே
இல்ல இது யூஸ் பண்ணேன்னு எடுத்துன்னு போயெல்லா போடாதீங்க நா எப்பிடி தெரியுமா யூஸ் பண்றே எ ஃப்ரெண்டு சொல்லி
ம்
ஃப்ரிட்ஜ வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லா கிளீன் பண்ணி தொடைச்சி நல்லா காய வெச்சி வெச் சிக்கனும் ஆற வெச்சு தொடைச்சிட்டு ஈரம் இல்லாம அதுக்குள்ள ஸ்டோர் ரூம்ம யூஸ் பண்ணிக்கிறே அந்த பருப்புங்க மளிகசெலவு வாங்கினு வர் ரோ இல்லையா அது எல்லாத்தையு அதுல சேவ் பண்ணி வெச்சிப்பே ஆ சூப்பரா இருக்கு அ ஸ்டோர் ரூம் மாதிரி அதாவது வண் டு பூச்சி அதெல்லா உள்ள போகாது
ஆ
அந் மாரி ஒரு ஸ்டோ ரூம் மாரி என்னோட பழைய ஃபிரிஜ்ஜ வெச்சிகிறே
ஓஹோ நீங்க அப்டி யூஸ் பண்ண நானு அத்தாங்க யூஸ் பண்ணிருந்தே
ஆ
அப்புடிதா எல்லா பொருளு வெச்சுட்டது எனக்கு எதோ அது அப்டி அடிச்சு வெக்கிறது புடிக்கல ஒரு மாரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சு செரி
வர்ரதில்லப்பா நீங்க நல்லா அடிக் கடி அப்டியே வெக்காதீங்க டெய்லியு தரந்து ஏதாவது ஒன்னு எடுக்கிற மாரி யூஸ் பண்ணுங்க
ஆமாங்க அப்புடிதாங்க இருந்தங்க குப்பா எங்கள்து உடு வென்டிலேஷன் அதிகமா இல்ல எங்க வீட்ல பெட்ரூம்ல தா உள்ள வந்து அது வெக்கிற மாரி இருந்துச்சு ஹால்ல கொஞ்ச எட இல்லனா அடச்சிக்கிச்சேன்றதுக்காக நா உள்ள எடுத்துட்டு போய வெச்சுட்ட அத
செரி அந்த மாரி அந்த மாரி திங்ஸ் வெக் கீலன கூட தொடச்சி எடுத்துட்டு ஃபோன்சி ஐட்டோ வெச்சுக்கலால்ல
அப்புடியு வெச்சிருந்தனேங்க எந்து ஃபான்சி ஐட்டம் இந்த வளையலெல்லா கூட உள்ள வெச்சிருந்தே ஏ வளையலு மேக்கப் திங்ஸ் அதெல்லா எங்க வீட்டுக்கார அது ஒத்தே வர்ல களம்ப் கெலம்புனு எத்துனு போய் போட்டர்ரன்னு எல்லாத்தியு எத்துனுபோய் போட்டாரு வேனவேனா வீட்ல இருக் கூடாது அச்சுனுக்கிதுன்ட்டு வாங்கணுங்க ஃபிரிட்ஜ்ஜிதா எங்க ஒண்ணு வாங்கனா அதுதாங்க எங்களுக்கு இன்னு வழி வர்ல ம்
கம்மி ரேட்ல விக்கணுன்னா பில்லு தராம அதாவது ஒரு சின்ன டேமேஜ் பீஸ் அந்த மாரி இருக்கு இல்லையா அதெல்லா வாணியம்பாடியில ஒரு எடத்து துல வாங்குவோ இந்த ஒரு ஹேர் கூலரு பதிமூணாயிர் ரூபா வெளியே வாங்கும்போது அதில ஏதாவது ஒரு சின்ன கீரல் தா இருக்கு மேலே மேலக்கா அந்த கீ கீரலுக்காக அது எங்களுக்கு ஏழாயிர் ரூபாய்க்கு நாங்க வாங்கனோ அந்த மாரி அந்த மாரி உங்க வாணியம்பாடி பக்கம் தாங்க அங்க விக்கிது உங்களுக்கு தெரியாதுங்களா இப்ப ஃபிரிட்ஜெல்லா கூட
குடுக்குறாங்கங்க இல்லன்னு சொல்ல எங் வீட்டுக்காரு வந்து அதெல்லா நம்பறது இல்லங்க அது போனா மறுபடிய ரிப்பேர் ஆயிடு அ
செகண்ட் ஹாண்டே கெடையாது
புதுசு ச சின்ன டே டே டேமேஜ்னால இந்த இது குட்த்துற்றாங்க
ஆமா இப்ப ஷோரூம்ல போய் நீங்க வாங்கும் போது அந்த ஃபிரிட்ஜு வெளியவே ஒரு கீரல் இருக்கு ஆனா அத வாங்குவீங்களா அந்த ரேட்டு குடுத்து ஃபுல் ரேட்டு குடுத்து எனக்கு கீரல் இல்லாம வேணுன்னு கேப்பீங்க இது வந்து ஒரு சின்ன கீரல் வெளியேதா உழுந்துருக்கு
ஆ
கோடு போட்டுட்டுருக்கோ பாக்ஸ் எடுத்துட்டு போம்போது வரும்போது செய்ம்போதெல்லா வேஸ்ட்டா போகு அந்த மாரி திங்க் சி எல்லாமே எடுத்துட்டு வந்து வானிம்படியில விக்கிறாங்க
சேரி அது எடோ என்னன்னு சொல்லுங்க நா போய் பாக்குறே எனக்கு வேணு ஒன்னு வாங்கிரலானு உம்
புது ஃப்ரிட்ஜ் அப்டியே பீஸ் ஓப்பன் பண்ணி பாக்கலா அதில மோட்டரு மிஷின் எல்லா எந்த ரிப்பேரு இருக்காது அந்த கீரல் மட்டும்தா அவுங்களே சொல்லுவாங்க இதுல என்ன மிஸ்டேக்குன்னு
அஹ்
அந்த மிஸ்டேக்ஸ நீ பாத்துட்டு உள்ள இது வேண்டா வேற டபுள் டோர் ஃபிரிட்ஜ் எல்லா வெறும் கம்மி ரேட்டுக்கு இருபது இருபத்தஞ்சாயிர ரூபாய்கெல்லா கெடைக்கிது பெருசு பீரோ மாரி இருக்கே அதெல்லா
உம்
இன்னொன்னு சிங்கிள்ளே டபுள் டோரு ஃபிரிடட்ஜ் வருது இல்லையா பெருசா நம்ம ஹைட்டுக்கு அதெல்லா வெறு பத்தாயர ரூபாய்க்கு நம்ம இங்க வெளிய வாங்கிற சிங்கிள் குட்டி ஃப்ரிட்ஜு ரேட்டுக்கு அதுல வாங்கிர்லா
ஆஹ் ஹாஹ் ஹா பரவாயில்லைங்ளே ஏங்க இதே ஊர்ல இருக்ரே எனக்கு தெரில உங்களுக்கு எல்லா தெரிஞ்சுதுகுங்க பரவா பரவால்லிங்களே நல்லா ஊர் சுத்துறீங் பழகுது
இல்ல எங்களுக்கு அங்க அங்க வாங்கி பழக்கோம்ப்பா நாங்க வாங்கியிருக்குறோ
அப்டிங்ளா
டிவி எல்லா கூட டிவிலேந்து எல்லா எலக்ட்ரிக் ஐட்டமு அந்த இடத்துல வா கொடுக்குறாங்க கம்மி ரேட்ல
ஆஹ்ஹா சேர் சேரி சேரிங்க
நா வேன்னா ஒரு நாளைக்கு சொல்றே நீங்க அங்க போய் பாருங்க உங்கூர்ல இருக்றவங்களுக்கு அங்க இருக்ற அரும தெரியாது
ஆமாங்க அதென்னவோ உண்மதா நீங்க சொல்றதென்னமோ உண்மதா
உம்
அங்க ஒரே ஊர்ல இருக்கனால அங்க இப்ப இது துணிங்ளோ அஹ் துணி கூட நா நீங்க வாணிம்பாடில எடுக்க மாட்டேங்க ரொம்ப ரேரு எப்பனா அர்ஜெண்டுக்கு தா போய் எடுப்பேனே தவிர அவ ஆனா வெளியூர்ல இருக்குறவங்கலா வந்து வானியம்பாடில எடுத்துனுபோவாங்க அவ்ளோ நல்லாக்குதுனு ட்டு ஆனா நா வந்து நம் போறதே இல்லங்க அந்த வானியம்பாடிலா எனக்கு துணி எடுக்க பிடிக்காதுங்க துணியே நல்லா இருக்காது இங்க ரேட் அதிகோ ஆயிரோ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரோ சொல்லுவாங்க அந்த சுடிதாரு நா அதுக்கு கான ஒர்த்தே இருக்காது அதுல எனக்கு அதுதா ரொம்ப மனசு கஷ்டமாயிடு என்னடான்டு இதே ஆயிரூபா நம்ம ஒரு ஒரு ஊர்ல பாத்துட்டு வருவோ ஆ அவங்க அழகா குடுப்பாங்க என்னடா இது ஆயிர ரூபாய்க்கு இங்க குடுக்குறாங்க இப்ப அந்த ஊர்ல ரெண்டாயிரூவா அப்ப அதுல்லா பாத்து பாத்து பாத்து பாத்து எனக்கு அது அந்த எடத்துல எடுக்கிறது புடிக்காது ஆனா எங்க அம்மாவோடு குடியாத்துங்க அந்த எடத்து எடத்துல இருக்கோ பாருங்க டிரஸ்ங்க அப்ப நெஜமாவேங்க சூப்பருங்க கம்மி ரேட்டுங் தாங்க காட்டன் சாரீல்லா ஐநூறு ரூபாக்குள்ளயே வந்து நல்ல சாரீ எடுக்கலா அதே நீங்க ஏழுநூரூபா எட்நூரூபாங்க எல்லா வாணி வாணியம்பாடியில அதே அங்க ந நானூறு ரூபாய்க்கு எடுத்துருவேங்க நானு பாதி ரேட்ல அங்க எடுத்துருவோ டிசைனு சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு சாரீங்க ரொம்ப அழகா இருக்கு அங்க நா மோஸ்ட்லி அங்கதா எடுத்து கட்டுவேனே
ஓஹோ
அங்க கட்டுறது புடிக்கு காட்டன் சாரீயு சரி சிந்தட்டிக் சாரீயு சரி ஃபேன்சி சாரீயு சரி ஆ நன்றி நன்றி தோழி அனைத்து அனுப்பு அடுத் து அடுத்த இணைப்புல கூப்பிடுங்க கண்டிப்பா ஆ செரிங்க ஆ
வெச்சர்றங்